ஹலோ
எவள்‌ நேர எடுக்கற்துக்க
அது இப்பதா இது அட்டன் அட்டன் ஆச்சு கேக்குதா
கேக்குது
ஹலோ ம் சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க
நாளக்கி எப்ப கெளம்பி போப்போற வேலக்கி
ஏஞ்சு சாப்பாடு செஞ்சுட்டு கெளம்பி போனு
நீயா செய்னு?
ஆமா
ஆஹ்
ஆமா
நாளிக்கா
ஏ அங்க கட்லு மேல இருக்கு பார்டா
ஹலோ ம் சொல்லு சொல்லு
என்ன சொல்ல சொல்லு
சொல்லுங்க
ஒன்னு இல்லங்க
இரு சாப்புட்னு
போய் சாப்டு
ம்
போய் சாப்டு
கொஞ்ச நேரோ கழிச்சுதாங்க சாப்பன்னு
என்ன சாப்பாடு ஹலோ லோ ஹலோ ஹலோ ஹலோ